பேசலாமா தோழரே ஆ கேக்குதா தோழரே
ஆ கேக்குதுங்க சார் கேக்குதுங் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க தோழரே
இப்போ நீங்க வாழ்க்கய பத்தி என்ன நெனக் கிரிங்க இங்க வாழ்க்க உங்கள வாழ்க்க எவ்வள எவ்வள பிரச்ச ச்சன குடுத்துருக்கு நீங்க எப்படிலா சால்வ் பண்ணிருக்கீங்க எப்படின்னு சொல்லறீங்க சொல்லுங்க
ஆ வாழ்க்கையை பத்தி நா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல தோழரே நா இன்னு வாழ்ந்து முடிக்கல வாழ்க்கை இன்னு நெறய இருக் கு நா இப்பதா படிச்சுக்கிட்டு இருக்க
ஆ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்க இப்ப நா ஒண்ணு சொல்ற இப்போ இப்போ நா இப்போ ஒருத்த ன்ன சொல்றது
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அய் இப்போ நான் என் நண்பர்களும் அக்க கூடைப்பந்து ஆடும்போது ஒரு பால நான் நன்றாக வீசினேன் என் நண்பன் அதை பாராட்டினான் ஆனா இதே மாரி உன்னொருத்தனுக்கு போடம் போது வேற ஒண்ணு போடும் போது அவ
வராமது ஆ புரிகிறது புரிகிறது
அது அது ஒன்றும் இல்லை தோழரே ஆட்டம் வராதவர்களிடம் எது இந்த பால் போட்டாலும் அவர் அடிக்க மாட்டார்கள் ஆட வந்தவிடம் எந்த பால் போட்டாலும் ச் அதாவது அவர்கள் இருக்கும் ஒரு மைண்ட் செடில் இருக்கும்போது அவர்கள் அடிப்பார்கள் புரிது சொல்லுது நான் சொல்ல வருகிறது அதாவது ஆட்டம் தெரிந்தவர்கள் வந்து நன்றாக அடிப்பார்கள் தோழரே எப்படி வந்தாலும் எப்படி வரும் என்று கணித்து அடிப்பார்கள் ஆட்டம் தெரியாதவர்கள் வந்து சிறிது நேரம் முடிடுவார்கள் நம்ம என்னதா ஒரு நல்ல பந்து போட்டாலமும் அதாவது அந்த பந்த கொண்டு போடு போடும்வதற்கு முன்பாக நம் யோசிச்சுதான் நன்றாக போடுவோம் ஆனால் நம் ஒரே ஒன்று மட்டும் யோசிக்க வேண்டும் என்று நான் நினைக் க்கிற தோழரே பந்து போடும் பொழுது அதாவது எதிர் எதிர்ல நிக்கிறது யார் என்று பார்த்து போட வேண்டும் தோழரே ஏனென்றால் வந்து அது நம்மளுக்கு தெரிந் தெரிந்தவன் களாக இருந்தால் நம் ஈஸியாக டிஃபண்ட் பண்ணிலாம் தோழரே தெரியாதவர் களாக இருந்தால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் போட முடியும் தோழரே அதாவது ஒரு ஒருத்தர் வந்து இதை எதிர்ப் பாத்துருக்க மாட்டாங்க தோழரே அதாவது அந்த மட்டை பந்தில் ஆடும் பொழுது நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது அந்த மட்டையை வைத்து அவர் ஆடும் பொழுது அவர் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் ச் ஓகேங்களா இன்னொருத்தர் வந்து அதை எதிர்பார்த்திருப்பாரு புரிதுங்களா அந்த மாரி தோழரே வேற ஒண் ணுல்ல ஆ நீங்க அந்த கொஞ்சோ மாடலேஷன் மாத்தி கூட போடலாம் தோழரே ஏனா ப்ரெடிக் பண்ற மாரி போட்டீங்கன்னா ஈஸியா தா ஆட்
அதான் தோழரே பயங்கர ஃபாமில்ல நா ஆடிக்கொண்டிருக்கும் போது திடீன் பந்தை பந்தைய விட்டு விடுவேன் அது போல்ட் ஆகிவிடும்
ஆமா தோழரே அது வழக்கம் வழக்கம் போல எல்லாருக்கும் அதுதான் அதுதான் அது வழக்கம் போல் எல்லாருக் க்கும் நடப்பதுதான் நன்றாக இருக்கும் பொழுதுதே சிறிது சிறிதாக தவறுகள் நடப்பது தவறு இல்லை அது எப்படி சொல்ல என்றால் அது அந்த தவறை நம் சரி செய்கிறோம் முடிந்தளவு நம் தவறை சரி செய் தான் நம் நினைப்போம் தவிர தவறு செய்வ என்று யாரும் நினைக்கவில்லை அதாவது சொல்ல போனால் அது சும்மா நடக்கிறது எதா ஒன்று அதை நனைத்து ச்ச நம்ம கவலப்படாமல் புது புதுபாலை எடுத்து புது பந்தை வீசும் பொழுது நம் புதுசாக யோசிக்க வேண்டும் எப்பொழுதும் அதே மா ட்டில் வைத்து வீசினால் நம்மல் ஆட்டம் வந்து முடங்கி விடும் என்று நா நெனைக்கிறேன் தோழரே
ஆமாம் தோழரே கண்டிப்பாக
ம் அதாவது ஒரு பந்தை வீசும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி சொல்றதுன்னா புதுசாக உக சொன்ன தோழரே அந்த பழச ஞாபக வெச்சிந்தன்னா அந்த புதுசு வந்து
ம் பொறிகடு தோழரே தோழரே நீங்க உணவை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்
உணவென்றால் என்ற மாரி உணவு நீங்கள் கூறுவது
இப்போது ஒரு உணவு என்றால் என்ன அதாவது உங்களுக்கு உணவு என்றால் என்ன என்ப து உங்கள் அ வ அ உங்க ஒப்பினியன்ல இருந்து சொல்லுங்கன் சொல்ல வரே அதாவது எப்படி சொல்றதுன்னா அ இந் த உணவுனா நல்லது இந்த உணவு நா நம்மளுக்கு பெஸ்ட்டு பண்டைய மா பண்டை கால உணவு முறைகள் மற்றும் அ
என்னை பொறுத்தவரையும் ஆ நீங்கள் சொல்வதெல்லாம் நன்றாக தான் இருக்கிறது அனால் என்னை பொறுத்தவரையும் எந்த உணவாக இருந்தால் அளவாக சாப்பிட்டால் அது ரொம்ப நன்மையாக இருக்கும் என்று நான்
ஆமம் ஆ அந்த காலத்து உணவு அந்த காலத்து உண வு பாத்திங்கன்னா கலி அதெல்லாம் சாப்பிட்டு தொண்ணூறு வய்து வரைக்கும் மறந்தனர் இந்த இவ் இ க்காலத்து நடைமுறையில் அ ஸ்வாம் ஏகப்பட்ட நோய்கள் வருகின்றன அயா இத்துல்லு இதுர்பாபு அ எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பல் ஆ நம்ம வண்டி ஓட்டம் போது வர பொகைய்னால அ ஏர் பொல்யூஷன் ப்ளஸ் ஸா ஆஸ்துமா ப்ரச்சன எல்லா நம்ளுக்கு வருது அப்பறோ அந்த ஃபாக் ஃபீஸ் வேஸ்ட்டார நம்ளுக்கு நெறையன் வாட் அ வாட்டர வாட்டர் வேஸ்ட் ஆவுது வாட்டர்ல பே நோய் வருது நெறைய ப்ரச்சனைகள் வருகிற்தல்லவா ஸ உணவும் உணவும் அ உணவும் வெஷமாகி அ பெரு வர் டம் ஆகிவிட்டதே உணவு மருந்தே உணவு உணவே மருந்து என்ட வாழ்ந்த முன்னோருக் கள் இப்போ மா ஹாஸ்பிட்டல்களை நோக்கி செல்கின்றனர் ஐந்து வயது முதல் சிறு வயதிலுந்த் அனைவருக்கும் நோய் வருகின்றன ஏன் காரணம் எனில் இந்த வே பத ப படுத்த உணவுகள் சாப்பிட்டு அ வர நோய்கள் அந்த காலத்தில் பெரியவர்கள் அ கய பெரியவர்கள் என அனைத்தையும் நன் வேக வைத்து உண் உண்டார்கள் இந்த காலத்து அப்டி இல்லை வேக வேக வைக்காமல் சாப்பிட்டு பீட் சா என்கிறார்கள் பர்கர் என்கிறார்கள் இதனால் இதனால் சிறு வயதிலயே ஒ இதனால் சிறு வயதுலே பிள்ளைகளுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன அந்த காலத்தில் களி பொங்கல் இ கேழ்விறகு என்ற பல உணவுப் பொருட்கள் இருந்தது இப்போது அதை எதையும் காண முடியவில்லை ஏனென்றால் இதை யாரும் விரும்பி உண்ணுவதில்லை அதனால் விவசாயிகளுக்கும் லாபம் இல்லை
அதாவது தோழரே நீங்க சொல்றது நல்லதுதா அது ஏன் சாப்பிடவில்லை என்றால் இப்ப மாடன் காலத்தில் நெறைய வந்துவிட்டது நம் சிறிது வயது முதலே நம்ம பழகி இருக்க வேண்டும் தோழரே பழக்கம் இல்லாமல் இப்பொழுது பண்ண சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் சி சிறு வயது முதல் நம் வளர்க்கும்பொழுதே நன்றாக வளர்க்காமல் நம்ம நான்வெஜ் குடுத்து ஜங்க்ட் ஃபுட் குடுத்து வளத்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கள் இதை சாப்பிடு இது ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு நல்லதாக இருக்கும் என்றால் யாராக இருந்தாலும் அதை சாப்பிட மறுக்கத்தான் செய்வர்கள் தோழரே அதை வந்து நம் சிறு வயது முதலே நம்ம காத்திருந்து அதை வந்து பதப்படுத்தி அவங்ளுக்கு குடுத்திருந்தால் அவங்கள் செய்திருப்பார்கள் தோழரே அதுதான் என்
ஆமாம் தோழரே நீங்கள் சொல்வது ரைட்டு தான் சாப்பாடு என்பது நம் உடலின் ஆரோ உடலின் மேம்பாடுகளுக்கும் மற்றும் இணர்ஜி உங்ளுக்கும் யூசிபை செய்யப்படுகிறது இப்போது நீங்கள் காலையில் சாப்பிட்டால்தான் உங்கள் உங்களால் மதியம் வரைக்கும் ஓட முடியும் மதியம் சாப்பிட்டால்தான் இரவு வரைக்கு ஓட முடியும் புரி புரிகிறதா இங்க உணவு வந்து உணவு வந்து அ எனர்ஜி பிளஸ் பு்ரோட்டீனுக்கு தான உணவு புரிக்கிறதா ஐயா
அ புரிகிற
இப்போ சத்து இல்லாத உணவை நீங்கள் சாப்பிட்டால் ருசிக்காக சாப்பிட்டால் பயன் பயன் இல்லை இதுவே நீங்க ருசி இல்லாத சாப்பாட்டை சத்துக்காக சாப்பிட்டால் பயன் இருக்
ம் நீங்கள் நாக்குக்கு சுபைக்கு இல்லா மல் உடலுக்கு பாருங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நன்றி ஆமாம் ஐயா ஆமாம் நீங்கள் சொல்லுவது வந்து நூத்துக்கு நூறு உண்மைதான் அது நீங்கள் சொல்லுவது வந்து சில பேர்களுக்கு அது பிடிக்காது சில பேர்களுக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் சொல்வது அது மெய்யாகி இருக் க்கிறது உண்மையாக இருக்கிறது நீங்கள் சொல்லும் மாரி கீழ்படிந்து கட்டு அதாவது நீங்கள் சொல்லும் மாரி நடந்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் இன்னும் வழு மையாக இருக்
இப்போது இப்போது ஜிம்மு க்கு செய்யும் செல்லும் அனைவரும் புரோட்டீன் பவ்டர் அந்த பவ்டர்ன்ரான்கள் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லா எந்த பவ்டரை யூஸ் பண்ணார்கள் எதுவும் இல்லை அல்லவா எல்லாம் நம் மர உணவிலிருந்து எடுக்கப்பட்ட அ புரோட்டீன்கள் தான்
அதுக்கேத்த மாரி அவர்கள் இல்ல தோழரே நீங்கள் சொல்லுவதும் ரைட்டு தான் ஆனால் நான் நா என்ன சொல்ல வரேன்னா அந்த காலத்தில் அவர்கள் அவ்ளோ சாப்ட்டார்கள் தோழரே புரிகிறதா அந்த ராஜாக்களாக இருக்கட்டும் அங்கள் வேலை செய்யும் எடங்களாக இருக் ட்டும் ஒருவொருவர்கள் சாப்பிடும் அந்த அதாவ் து சாப்பிடும் அந்த பாத்திரமே ரொம்ப பெருசாக இருக்கும் தோழரே பாத்திரமே அவ்ளோ பெருசா இருந்தாலு அவர்கள் எவ்வளவு சாப்பிடுவான என்று நினைத்து பாருங்கள் தோழரே
ரைட்டு தா
அந்த மாரி தோழரே அத சாப்பிட முடியல என்ற ஒரு காரணத்தினால தா இந்த பவுடர் அதாவது இன்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆக நினைக்க வேண்டும்
ஐயா அனைத்தும் இன்ஸ்டன்ட் என்றால் எப்படிங்கய்யா வாழ்க்கையில எல்லா இன்ஸ்டெண்ட்டா கடக் த்திரம் என்றால் கடைக்குமா கடைக்காது நாம ஒரு உழைத்தால் தான் நம்மளுக்கு பயன் அதே மாரி இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டை தவிர்த்து முழு வேக வைத்து ஆ இப்ப பொருளை சாப்பிட்டால் நன்கு வாழலாம் என்று சொல்லி நான் என் க பேச்சை முடிக்கிறேன்
ஆ ஓகே ஓகே நான் வந்து இதுக்கு ரொம்ப ஆமதிக்கிறேன் ஐயா நீங்க சொன்னத வந்து இவ்வள நேர ஒரு நல்ல புட்ட வந்து ஒழுங்கா சாப்டனு இன்டேக் பண்ணாலு அப்பதா உடம்புக்கு நல்லது இருக்கு நீங்க சொன்னீங்க அது நூத்துக்கு நூறு உண்மை தா இன்ஸ்டன்ட் ஃபுட் இல்லாம வந்து நம்ம பச்சையா இருக்கிற காய்கறி வந்து நல்லா வேக வச்சு சாப்பணும்னு சொன்னீங்க அதுவு நல்லதுதா நீங்க சொன்னது எல்லாமே உடலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு ஏன்னா நெறைய பேர் இப்ப என்னா பண்றாங்கன்னா இன்ஸ்டண்ட் யாருக்கு குடிக்க மாட்டேங்கிது ஏனென்றால் அவங்க சின்ன வயசிலிருந்து வளரும் பொழுது அவர்கள் த்ரீ மினிட்ஸ் மேகியாக இருக்கட்டு மூன்று நிமிடங்கள் பத்து நிமிடங்களிலே முடித் விட வேண்டும் பத்து நிமிடங்களில் வளர வேண்டும் அதாவது இப்போ பாய்லர் கோலியாக இருக்கட்டும் எ இருபது நாளில் வளர வைத்து அதை சாப்பிடுறார்கள் அந்த மாரி இன்ஸ்டண்ட் இன்ஸ்டண்ட் என்று இன்ஸ்டண்டை தெரிந்து கொண்ட மக்கள் அதாவது ஜென்சி என்னும் ஒரு மாணவர்கள் வந்து அதை தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள் இன்ஸ்டட்டாக தான் இருப்பார்கள் அது இயற்கையாக இருக்கிறது அ நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டும் இந்த இன்ஸ்டன்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டால் தான் வளர முடியும் என்று அதை ஆ ஓகே தொழரே ஏ புரியாது நம்ம குடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டதுனால நீங்க சொ சொன்ன இந்த அட்வைஸ் வந்து ரொம்ப பயனாக இருக்கும்னு நெனைக்கிறே தோழரே அடுத்த காலில் பேசலாம் கோல ஆ நேரம் இருந்தால்